கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ சேரிங்க நீங்க இன்யு சாப்பிட்லையா
அ இனிமேல் தா சாப்புட்ணுங்க செரி பேசுங்க
அ சொல்லுங்க என்ன தலைப்பு பத்தி பேஸ்லா
இன்னிக்கி என்ன தலைப்பு பத்தி பேஸ்லான்னா ம் எதோ ஒரு சுற்றுலா பயணம் இல்லினா வெய்யில்ருந்து நம்ப்ளை காப்பாத் துவது எதை எதாச்சு என்ன இது பண்ணி நம்புள வெய்யில்ருந்து நம்ப தவிர்க் கல அப்டின்னத வச்சு தலைப்புல பேஸ்லாங்
ஆ சேரிங்க வெய்யில் பாத்தீங்னா இப்போ ரொம்பொவுமே வந் அதிக் கமாருக்கு இல்லைங்ளா
ஆமா கண்டிப்பாங்க
இப்ப நம்ம நடை ப நடைப்பயணமா போ குமோது பாத்தீங்கன்னா நம்ம கொட எடுத்துட்டு போலாங்க எனக் பாத்தீங்னா கையில ஒரு தண்ணி பாட்டுல் எடுத்துட் போனு ஏன்னா எப்போ மயக்க வரு எப்போ பிபி லோ ஆகுன்னே தெரியாது ஏன்னா ரொம் போ அதிகமா இருக்கு வெய்லு ஆ த்தனால் நம்ம ஒரு கொட எடுத்துட்டு போலா ஒரு தனி பாட்டுல் எடுத்துட்டு போலா அப்புடி இல்லனா இந்த திருருக் இல்லைங்ளா மோரு தயிர வந்து மோர்ரா அடிச்சு கூட நம்ம எடுத்துட் போலா
கண்டிப்பா கண்டிப்பாங்க
அப்பற பாத்தீங்ன்னா அடிக்கடி தண்ணி குடிக்கணு
கண்டிப்பா அதல்லாமே கொஞ்ச வெய்யிலருந்து நம்மள ஓரளவுக்கு சூட்டு தணிக்கிறக்கு இது உதவி பண்ணுங்க
ஆமாங்க ஆமா என்ன பாத்தீங்னா இப்ப யாருமே வந்து அதிகமா தலையில வந்து எண்ன தேக்கற்தே இல்ல ஆ தலையில என்ன தேச்சாங்க அப்புடினா கொஞ்ச வந்து அவங்க ஒடம்பு வந்து டு த குலு குலுன்னு வச்சுக்கு சூடு கொஞ்ச தனிக்கு அதல்லா இப் யாருமே வந்து பண்றது கடையாது
ஆமாங்க
அதல்லாமே வந்துட்டு பண்ணனு
ஆமாங்க அப்பற இந்த வெய்யில் காலத் இதுக்கு பாத்தீங்னா நம்ப கொஞ்ச சூட்ட தணிக்கிறக்கு இளநீர் குடிக்கிலா கம்மங் ஊல் அப்பற மோர் குடிக்கிலாங்க
ஆமா
அப்புற இது மாரி நம்ப சூட்ட தணிக்கிறக்கு நம்ம எது வேணாலு சாப்புல்லாங்க
நறைய வந்து தரப்பூஸ்ணி பழ எடுத்துக்லா வெல்ரிக்கா எடுத்து க்லா இதல்லா பெயுமே நம்ம நீட்டா கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு கூட ஒரு நாள் முழுக் க்க பயணம் பண்றதா இருந்தா எடுத்துக்லா அப்பப்போ கொஞ்ச கொஞ்ச வஞ்ச நம்ம ஒரு வச்சு கூட சாப்ட்டுக்லா அந்த மா துரி ஏதாவ்து பண்ணலா ஆமா ப்புடி இல்லேன்னு மோது மோருதா வந்து பெஸ்ட் சில்லைங்ளா ரொம்ப தூர பயணம் பண்றோ அப்டின்னும்போது மோர் வந்து சீ சகரமா கெட்டு போகாது ஆ நம்ம அத வச்சுக்லா தண்ணி நம்ம எடுத்துக்லா
ம் ம் அத
அப்டி இல்லன்னா ஒரு எலும்பிச்சம் பழத்த வந்து புழிஞ்சு கொஞ்சோண்டு உப்பு இல்ல வந்து சர்க்கரையோ சேர்த்து அப்டி கூட நம்ம எடுத்துட்டு போலா
ம் ஜூஸாவு சாப்பாட்லாங்க எலுமிச்ச ஜூஸ்
ஆ அந்த மாதிரி எடுத்துட்டு போனோ அப்டின்னா தூரமா பயணிக்கிறவங்களுக்கு இதெல்லா வந்து கெட்டு போகாது இல்லையா
ஆமா ஆமா
ஒரு சும்மா ஒரு ஒரு மண்நேர ரெண்டு மண்நேர பயணிக்கிறவங்க வந்துட்டு வேற ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு போலா ம் இந்த ம் பழங்கள் எல்லாத்தையுமே வெட் டி எடுத்துட்டு போலா ரொம்ப தூரமா போம்போ அதெல்லா வந்து சீக்கிரமா கெட் ட்டு போயிரு இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி எல்லா எடுத்துட்டு போலா வெளியில சாப்புட புடிக்காதவங்க சாப்பாடு மோரு கொழம்பு அந்த மாரி எடுத்துட்டு போலா எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு கொஞ்ச த இல்லாட்டி கம்மங்கூழு கம்மஞ்சோறு இருக்கு இல்லையா அதுவே வந்துட்டு ஆமாங்க
அது உடலுக்கு நல்லதுதாங்க
ஆமா
அது பாத்தீங்கன்னா இந்த பச்ச மொளகா இல்லைன்னா மோர் மொளகாய்ன்னு சொல்லுவாங்க அது பாத் தீங்கன்னா வெயில்ல காய‌ வச் சா அதுவுமே சில பக்கம் அதுவுமே சாப்புட்லாங்க ஒடம்புக்கு நல்லதுதாங்க
ஆமா அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா சின்ன வெங்காய எடுத்துட்டு போலா
சின்ன வெங்காய கடிச்சிக்கலாங்க அது கூட மோர் சாப்புட்றோப்போங்க
ஆமாங்க
அது எல்லாமே உடலுக்கு நல்லா சூட்டு தணிக்கிறதுக்கு அதெல்லாமே நல்ல
ஆமா இதெல்லா நம்ம பண்ணலா குழந்தைகளுக்குல்லா பாத்தீங்கன்னா நம்ம அழக அழகா வந்துட்டு இந்த வெள்ரிக்காவ கட் பண்ணிக் குடுக் கறது இல்லாட்டி வந்து தருப்பூசணி பழத்த கட் பண்ணி தரது இல்ல அந்த மாரி அவுங்க ஸ் சாப்புட முடியல அப்டின்னா நம்ம வந்து ஜூஸா வந்து அடிச்சு அவுங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி குடுக்கலா இல்லாட்டி வந்துட்டு ஒரு எழும்பிச்ச பழ ஜூஸே வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்கலா
ம்
அப்டி இல்ல நம்ம இன்னயு ஹெல்த்தியா தரணு அதெல்லா சாப் சாப்ட மாட்டேங்கிறாங்க அப்டின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்லாம்னா வாழப்பழோ கொஞ்சோண்டு இந்த நட்ஸோ இல்ல வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு கொஞ்ச வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்ல மிக்சியில கொஞ்ச திக்கா அடிச்சுட்டு அத வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டு வச் சு ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரு இல்லையா அப்போ அத நம்ம எடுத்து கொஞ்ச கொஞ்சமா அவங்களுக்கு போட்டு குடுக்கும் போது குளிர்ச்சியாவு இருக்கு ஒடம்புக் கு அது ரொம்ப நல்லது
கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு திங் பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லா நம்ம வச்சு ஃப்ரீசர்லயோ இதுலயோ ஐசா நம்ம குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா சீக்கிர சளி புடிச்சுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன பானை எடுத்து அதுல தண்ணி ஊத் தி வச்சு குடிச்சீங்கன்னா அது கொஞ்ச உடலுக்கு நல்லதுங்க
ஆமா ஆமாங்க இல்ல நானு வந் து எத சொல்றேன்னா ஐஸ்கிரீம் சொல்றே ஏன்னா சில குழந்தைகள் வந்து பழமா சாப்பிட மாட்டாங்க இல்லையா மென்னி முழுங்க முடியாது குழந்தைகள் வந்து இருப்பாங்க ரெண்டு வயசு கீழே அந்த மாறி இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு இது வந்து நம்ம ஜூஸாவே குடுத்தோன்னா அவங்க குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க துப்பிருவாங்க தள்ளி விட்டுருவாங்க அந்த மாறி குழந்தைகள் களா நம்ம ஐஸ்கிரீமா கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கைலயே எடுத்து கூட நக்கி நக்கி‌ சாப்டு வாங்க நம்ம இதுல வந்து என்ன பண்லான கெமிக்கல் அதெல்லா எதுவுமே சேர்த்தர்லே என்ன நம்ம ஒரு வாழைப்பழ போட்றோ கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சோ அந்த வினிகர் எசன்ஸோ வெண்ணிலா எசன்ஸ் போட்றோ போட்டுட்டு எந்த வகையான முந்திரி பருப்போ இல்ல எந்த வகையான பருப்பு வேணுமோ அத நம் போட்டுட்டு நல்லா அரை ச்சிட்டு கொஞ்சோ கொர கொறன்னு அந்த இது இருக்கு இல்லைங்களா அ அது என்ன சொல்லுவாங்க வேர்க்கடலைய அரைச்சு அத மேல தூவிட்டு நம்ம அத ஃப்ரிட்ஜல வச்சா அது கெட்டியாயிரு அத எடுத்து நம்ம ஒரு பிளவுல குடுக் குடுக்கும் போது சாப்பிடவும் அது ஹெல்தி தா அது பாக்கவு அழகா இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு அப்ப அந்த குழந்தைகள் வந்து வேண்டான்னு சொல்லாம இந்த மாதிரி வெயில் காலத்துலலா நம்ம பண்ணி கொடுத்தா அந்த கொழந் தைகள் கவனத்த வந்து நம்ம திசைத் திருப்பலான்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாரிலா ஏதாவது பண்லா
கண்டிப்பாங்க நா என்ன சொல்ல வரேனாங்க நம்ப வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச தண்ணி நெறயா பேர் குடிக்கிறாங்க ஆனா அது என்னன்னா கொஞ்சோ சளி புடிச்சுக்குங்க அது கொஞ்ச உடலுக்கு தீங்கு விளைவிக்குங்க
ஆமா நரம்பு மண்டலத்த தா அது ரொம்ப பாதிக்கு அப்டின்னு சொல்லி அடி க்கடி சொல்லிட்டே இருக்காங்க மருத்துவர்கள் எல்லா ஆமாங்க
அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மண்சட்டி பானை இருக்குல்லங்க அதுல தண்ணி ஊத்தி வச்சு நம்ப கொஞ்சோ குடிக்கறது நல்லதுங்க
ஆமாங்க இப்போவு அந்த பானைய கூட உடைச்சிடுறாங்கன்னு என்ன பண்றாங்கன்னா ஃபில்ட் புத்தர் மாதிரி கண்டுபிடிச்சுட்டாங்க நம்ம அத வந்து என்ன ப்பலானா மனலோ இல்ல ஏதோ ஒன்னு போட்டு அடியில ஒட்ட வச்சுட்டு ஒரே இடத்துல இருக்குற மாதிரி டேபிள்ல நம்ம தண்ணி ஊத் ஊத்தி ஊத்தி வச்சோ அப்டின்னா அத நம்ம அப்டியே புடிச்சு தொறந்து டேப் மாரி ஓபன் பண்ணி குடிச்சுக்கலா அதனால அது ஒடையாது ஆமாங்க அந்த மாதிரி எல்லா நெறயா நவீனமா வந்துருச்சு குக்கர் எல்லா கூட இருக்குங்க குக்கர் இருக்கு அப்றோ பாத்தீங்கன்னா ஃப்ரிஜ் மாரி ஊத்தி கொண்டு வன்ட் டாங்க மினி ஃப்ரிஜ் மாதிரி அதுல வச்சு நம்ம சாப்டும்போது பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்ளோ வந்து மெக்னீஷியம் இதெல்லா கெடைக் குமா ஆ அது வந்து கேடு இல்ல தீங்கில்ல அந்த மாதிரி எல்லா ஏன்னா அ இல்ல எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே நம்ம வந்து உபயோகி க்கிறது இல்ல இல்லையா அப்ப அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாரில்லா நெறயா கொண்டு வன்ட்டாங்க பரவால்ல
அதேதாங்க
ஆமாங்க
வேற பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இளநீர் குடிக்கலாங்க இன்னு கொஞ்ச கொஞ்ச கிராமத்து சைடெல்லா போனீங்கன்னா கொஞ்ச நொங்கு இருக்குங்க நெறயா விப்பாங்க ரோட்டு ஓரத்துல இளநீர் கட அதெல்லா குடிச்சா நல்லதுங்க
ஆமாங்க இப்போல்லா நெறயா வந்திரு ச்சுங்க நம்ம இதுதா பண்ணணு அதுதா பண்ணணுனல்லா இல்ல நம்ம ளே இல்லாம கூட வீட்லயே சும்மா சாதாரணமா நம்ம உடம்ப பாதுகாக்குறதுக்கு கூட நெறயா வந்துருச்சு
கண்டிப்பா ஆமாங்க
ஞாரானா பண்றா எல்லாருமே இப்போ பாத்தீங்கன்னா சோம்பேறிகளா மாறிட்டு வரோ இல்லயா
அது கண் அது உண்மதானுங்க
வந்தா ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க என்ன இப்போ நம்ம தா ரொம்ப சோம்பேரியா மாறிட்டோ ஜப்பான் காரணு சைனாக்காரணு ரொம்ப சுறுசுறுப்பா மாறி
ஆமா ஆமாங்க
இதுக் காரணமே பாத்தீங்கன்னா இந்த தொலைபேசியே தொலைக்காட்சி தாங்க
ஆமாங்க அத பாத்து எல்லா வளர்றாங்காட்டி அது மாரியே நம்ம அட்வா ரொம்போ சொகுசாவே இருக்குன்னு நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப விருப்ப ஆச
ஆமமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தொண்ணூறுகல்ல பொறந்தவங்கல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கறோ ரொம்ப வந்து பாடுபட்றோ நம்ம வாழ்க்கைய மேம்படு வந்து என்னென்ன ஆனா இந்த டூ கே கிட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஆ எப்டி சொல்ற பரம்பரை பணக்காரக்கு அந்த மாரி சொத்த வச்சேதான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் அதெல்லாம் இல்லன்னா அவங்கனால பொழைக்க முடியுமான்னு கேட்டா அதெல்லா ஒரு பெரிய கேள்விக்குறி மாரி மாறிருச்சி இல்லைங்களா ஆமாங்க
இன்றைய சூழ்நெல அப்டி ஆய்போச்சுங்க
ஆமாங்க
ம்
ரொம்ப ரொம்போ கஷ்டமான ஆ சூழல்ல வந்து அவங்கல்லா தள்ளப்படுவாங்க அந்த மாரில்லா இல்லாம போயிடுச்சுன்னா இப்போ நம்மள அந்த மாரி விட்டோனா நம்ம எந்த ஒரு விதத்துல ஒரு சின்ன வேல செஞ்சு கூட எதோ சம்பாரிச்சிருவோ
ஆமா ஆமாங்க
அவுங்க அது கூட கேவலமா பாப்பாங்க போல
அதாஅதாங் எல்லா இப்ப அப்டி ஆயி போச்சுங்க காலகட்டோ எல்லாமே சொகுசாவே இருக்கணுனு ஆசப்பட்றாங்க
ஆமா
அவே ஆனா அவிங்க ஒரு வேர்வை சிந்தாம வேர்வ சிந்தாதா ஒடலுக்கு நல்லதுங்க அவிங்க அது கூட சிந்தருக்கு எல்லாருமே ஏசிலயே இருக்குன்னு ஆசப்பட்றாங்க
ஆ இல்லன்னா ஜிம்முக்கு பண கட்டி போய் சிந்துவாங்க
ஆமாங்க அது மாரி ஆய்ப்போச் சிங்னி இப்பய காலக்கட்டோ தாத்தா பாட் டியெல்லா ஒழைச்சு வேர்வ சிந்தி சம்பாரிச்சாங்க இப்பல்லா அப்டி இல்லிங்க
ஆமாங்க சேரிங்க நம்ம திருப்பியு பேசலாங்க
ஆ பேசலாங்க சேரி ஓகேங்க நன்றி